ஆண் தலி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க சாப்டச்சாக் காலையில
ஆஹ் சாப்பிட்டேன் கொஞ்சம் அந்த புரத சத்து உணவு தான் சாப்பிட்டேன் ஏன்னா என்ன சொல்லுவாங்க நான் வந்து வெயிட் நிறைய இருக்கிறதுனால வந்து அந்த புரோட்டீனக்குள்ள சத்துக்குள்ள சத்துமாவதான் நானே வீட்டை ரெடி பண்ணி அந்த மாதிரி சாப் பட் கொழந்தேளுக்கும் கொடுத்தேன் ஏன்னா ப்ரோட்டீன் இல்லாமல் தான நம்ளுக்கு கை காலு உடல் வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறதுனால அந்த மாரி பவுடர்லாம் தயார் பண்ணி சாப்ட்டோம்
பண்ணீங்க அதே மாரி நீங்க ப்ரோடின் எடுக்கக் ப்ரோடின் எடுக்ரிங்க இது கூட நீங்க என்ன பண்றீங்க டயட்டும் ஃபாலோ பன்னனும் சரிங்களா காலேல புரோட்டீன் புரத உணவுகள் எடுக்குரிங்ளா அதே மாரீ நீங்க ஜங் புட் எல்லா வெயிட் லஸ் பண்ணாம
இல்ல ஜங்க் ஃப்ரூட் அந்த மாரில்லாம் எடுக்க மாட்டேன் மதியம் மட்டும் ரைஸ் சாப்பிடுவேன் சில நேரம் பசி எடுத்துட்டுனா சாய்ங்காலம் ஏழு மணிக்குள்ள சாப்பிருவேன் நைட் எதுவும் சாப்படுது கிடையாது ஆனா ரெண்டு நேரம் ஃபுல்லா டயட் ஃபாலோ பண்ணும்னா நம்ம எதுவுமே வேலை பண்ணாம இருக்கணும் இல்ல எனக்கு கிட்ஸ் வேலை இருக்கு பாங்க அவங்கள பாக்க வேண்டியதிருக்கு வெளில போக வேண்டியதிருக்கு அந்த மாரி இருக்கிறதுனால வந்து என்னால வந்து ஃபுல் டயட் ஃபாலோ பண்ண முடியல சரி தரிய வந்னதுக்குள்ள குறைக்கிறது ஒன் இயர்கக்கா டார்கெட் பண்ணிருக்கு பாக்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னு
சரி சரி கண்டிப்பா இப்ப நான் சொல்ற மாரில்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்க காலையில வந்துஹ் காலையில சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க காலையில கண்டிப்பா எடுத்துக்கோங்க மதிய சாப்பாடுல வந்து கொஞ்சமா ரைஸ் வச்சு நெறைய காய்கறி வைங்க அதுக்கப்புறம் காய்கறி வச்சுட்டு அதுல ஒரு முட்டை வச்சுக்கோங்க சரிங்ளா சாப்ட்டு முடிச்சி இதை இது மதியம் சாப்ட்டுக்கோங்க அதே மாரி ஈவி்னிங் தண்ணி நறைய குடிங்க ஈவினிங் எப்டி பண்ணும்னா நீங்க சுண்டலு இந்த கொள்ளு இந்த மாதிரி சுண்டல் கொள்ளு பச்சை பயிர் இதை மட்டும் நீங்கள் அவிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஆறு மணிக்குள்ள ஒரு சப்பாத்தியும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாகும் அதே சமயத்தில் என்னொன்று என்னன்னா தண்ணி நிறைய குடிங்க அதேமாரி பப்பாளி வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கோங்க பப்பாளி கொய்யா பழம் இது வந்து நீங்க அதிகமாக எடுத்து த்து கிட்டிங்னா உங்களுக்கு வந்து வெய்ட் ரெடியூஸ் ஆகும் அதே மாறி இன்னோனு சொல்ல போன உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரைஸ் மாரி எடுக்க முடில கூல் மாதிரி வேணுனா நீங்க சொன் நான் சத்துமாவு ரெடி பன்னி கருப்பு கவனி அரிசி அத கேள்வி பட்டுறிக்கிங்ளா என்ன பண்ணனும் நல்லா கழுவி காய வச்சுட்டு ஆ கழுவி காய வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணனா ரோஸ்ட் பண்ணணும் வறுத்துட்டு ஆவறுத்து கருவேப்பூ மெளகு சீரகம்லாம் போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிங்க சரிங்களா
ஓகே தோழி ஏன்னா எனக்கு வந்து நான் இது டொக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிதான் எடுத்தேன் ஒரு இந்த மாரி டயக்குள்ள புட் ஃபாலோ பண்ணனும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து தினமும் ஒரு முப்பது நாப்பத்த அஞ்சு முற என்ன பண்ணணும் நடப்பயிற்சி பண்ணணும் அது பெறவு இனிப்பு சக் சர்க்கரை வந்து அப்புறம் சர்க்கரை அப்புறம் இனிப்பு பானங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாரி எல்லாமே நம்ம குறைக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க ஃபுட்டு்ல வந்து ரொம்ப காய்கறி நீங்க சொன்ன மாதிரிதான் பழங்கள் கீரைகள் இந்த பருப்பு வகை எல்லாம் நிறைய சேர்த்துக்கடணும் இந்த மாதிரி சேத்து வந்து உங்களுக்கு உ உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஹ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னா நீங்க சொன்ன மாதான் ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு குடிக்கணும் தண்ணிய ஆனா என்னோட வெயிட் அதிகமா இருக்ரதால நாலுஞ்சு லிட்டர் வரை நீங்க குடிக்கலாம் தண்ணீர் குடிக்காம உங்களுக்கு சோர்வு ஏற்படும் அதனால தண்ணீர் குடிக்கணும் எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு தண்ணீர் சரியா குடிக்கலனா எனக்கு உடனே வந்து தலைவலி வந்துடும் அதனாலே எனக்கு தெரிஞ்சுக்கிடும் வந்து கண்டுபிடிச்சதுனால தண்ணி இப்ப காலையில இருந்து தலைவலியா இருந்தால தண்ணி குடிச்சதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு இதா இருக்கு இனிமதான் நான் வந்து லஞ்சு பிப்பேர் பண்ணணும் ஏன்னா இந்த மாரி இரவு உணவு வந்து அழவா சாப்பிடணும் தூங்குவதுக்கு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மணி ரெண்டு ரெண்டு மணில இருந்து மூணு மணி வரைந்து நேரத்துக்கு முன்னாடியே இரவு உணவு வந்து நீங்க எடுத்துக்கடறரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போக வந்து ஏழு எட்டு மணி நேரம் வந்து நன்றாக தூங்கணும் ஏன்னா இந்த மாரி நீங்க உணவு தினமும் ஒரு ஒரே நேரத்துல இருந்து உணவு சாப்பிடற பழக்கத்தை வந்து வை வச்சுக்க கொள்வத மூலம் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கால்ல வந்து இந்த பேக் பெயின்ல பெயின் வந்து ஃபுல் ஒரு சைடு ரைட் சைடுபுல்லாவே என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து உடல் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க பெயின் வர ஆரம்பிச்சுல்லா எனக்கு ரைட் ஹெட் இருந்து புல்லா டோஸ் வரை எனக்கு பெயின் இருந்ச்சி அப்பதா நானு எல்லா டாக்டர் கிட்ட போய்ட்டுருந்தாங்க சொன்னாங்க இப்போ மசு-மசுல்ஸ் கிராம்ஸ் குள்ள பெயினு இத வந்து நீங்க வந்து மாத்திர தா சாப்பிடன்னு திருப்பி வந்துரு நீங்க வெயிட் குறைங்க அப்டின்தா சொன்னாங்க ப எந்த எனக்கு வேற டயபெடிக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா அவங்க அந்த மாதிர சொல்லப்போ வந்து உடல் பயிற்சி கண்டிப்பா செய்யரோ ஆனா இந்த மாரி மசுல்ஸ் கிராம் நீங்க நடந்தீங்கன்னா அதிகமாதான் கால்வலி வரு அப்டின்னு சொல்லி அதையு சொன்னாங்க ஏன்னா இப்ப அதை-அது செய்யாம இருந் ருந்தாலு பிரச்சன செஞ்சாலும் பிரச்சன அந்த மாரி இருக்கர்னே இருந்துகிட்டு இருக்கேன் இப்ப நா டெய்லி தினமும் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு உடல் பயிற்சி செய்றேன் நடப்பயிற்சி செய்றேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜம் இந்த கொஞ்ச-கொஞ்ச எக்சைஸ் மாரி பண்ணி கொஞ்சம் யோகா பண்ணிட்டு அஹ் கொஞ்ச ஒரு பத்து நிமிஷ வந்து பிராணம் அந்த மாரி பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறமாரி இருக்கு அதை செய்ய-செய்ய கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன் தோணுது எனக்கு
கண்டிப்பா நீங்க உங்களால வாக்கிங் போ கூடாது அப்டின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்க காலுக்கு வந்து பில என்னதது பர்ஸ்ட் ரத்த ஓட்டம் போகாமதா அந்த மாரி இருக்கு அதனாலதான் அந்த தசைகள் வந்து லூஸ் அடையுது அதே மாரி நீங்க குழந்தைல வந்து நல்லா நல்ல விதமா நீங்க ஃபுட்டெல்லா ரொம்ப எடுத்துருக்க மாட்டேங்களா இருக்கும் அதனால தா இப்படி இருக்கு கால்சியமும் விட்டமினு கம்மியாக இருக்கு அது சரியாயிடும் நீங்க என்ன பண்ணுங்க உங்களால வாக்கிங் போக முடியலனா நீங்க என்ன பண்ணுங்க க-கட்டுல்லயோ சேர்லேயோ உட்காந்துட்டு கால வந்து ஃபஸ்ட்டு உங்க பி-ஃபிங்கரை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுங்க அதுக் அப்புறம் இப்டி கால்ல விரல்ல அப்படி மூடி மூடி மூடி வெளியில உள்ள அப்படி இழுுங்க அதுக்கப்புறம் ரைட் சைட்ல ஆட்டுங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால வந்து நிறைய பிளட் சர்க்குலேஷன் போய் உங்களுக்கு கால் வழி வராது அதே மாதிரி நீங்க டாக்டர் சொன்னாங்க அப்ப்டடிங்கிறதுக்காக நடக்காம இருக்காதீங்க முட்டுவலி இருந்தா மட்டும்தா நடக்கக்கூடாது மத்தபடி தசையோட வலி இருக்க போம்போது நடக்கலா அது ஒரு தசைவலி எதுக்கு ஏற்படுதுனா நாம சு ஒரு இடத்துல இருந்து பிடிப்பு மாரி இருந்தாதா அப்டி வரும் அந்த இடல நீங்க என்ன பண்ணுங்க ஹாட் வாட்டர் உப்பு போட்டு ஒத்தன குடுங்க அப்புல்ட தேங்க எண்ணெய்ல பச்சைகற்புரம் போட்டு கொஞ்ச ஓமம் போட்டு நல்லா காய்ச்சி அத தடவி நீங்க அந்த மாரி மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணீங்கனாலே சரியாயிரும் நீங்க அதிகமா மெடிசன் எடுத்துக்கிட்டாலோ மத்தபடி வேற ஏதாட்டி எடுத்துக்கிட்டாலோ உங்களுக்கு சைட் எஃபெக்ட் தா வரும் வெயிட் கம்மியாகாது வாக்கிங் போவாம கம்மியே ஆகாது நீங்க ஸ்லோ வா வாக்கிங் போங்க செரிங்களா ஸ்லோ நீங்க ஃபஸ்ட்டா நடக்கணு வளந்தாதான் வாக்கிங் இல்ல நம்மளால முடியணும் கொஞ்ச ஸ்லோ வாக்கிங் நடந்தா மட்டுதா முடியும் அதே மாரி நீங்க வெயிட் நா கண்டிப்பா கட்-கட் பண்ணியே ஆகணு அப்டின்னா தடியங்காய் இருக்குல்ல தடியங்காய் ஜூஸ் டெய்லி எடுத் துக்கோங்க அது வந்து எப்டி போடணும்னா தடியங்கா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் மோரு மிளகு சீரகம் கருவேப்பிள்ள கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி அப்டியே ஃபில்டர் பண்ணாமே நீங்க குடிங்க அது நல்லா கொலஞ்சி கஞ்சி மாரி ஆயிரும் தண்ணி நல்லா விட்டு கொத்தி குடிச்சக்கனாலே உங்களுக்கு தேவையில்லாத உடம்புல தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளில வரு அதே மாரி சுரக் காவும் அப்டிதான் நீங்க வந்து தண்ணி ஆகாரம் எ எடுத்துக்கோங்க அது மாரி சாப்பிட போம்போது கண்டிப்பா ஒரு வெள்ளரிக்கா கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா பெரிய பீஸ் ஒரு வெள்ளரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சாப்பிட்ற அளவு வந்து ரொம்ப கம்மியாயிரு உங்களுக்கு மோசன் ப்ராப்ளம் வராது ஆனா நீங்க க-கண்டிப்பாக இந்த பப்பாளி மெயினா எடுத்துக்கோங்க நம்ம வயிரு கிளீன் ஆனாலே நம்ம வந்து வெயிட் போட மாட்டோம் செரிங்களா அது-அதே மாரி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நீங்க ஸ்நாக்ஸ் அதிகமா விரும்பினி
நீங்க சொன்னீங்க டாக்டர் எனக்கு சொன்னாங்க போ கூடாதுன்னா ஆனா நான் டாக்டர் சொன்னாங்க போக கூடாது அப்டின்ன எனக்கு கால் வந்து ரொம்ப பெயின் ஆக மாரி இரு சி என்ன பன்ன ஸ்லோ வாக்கிங்க ஒரு முப்பது நம்பட வந்து என்ன பண்ண வாக்கிங் நடைப்பயிற்சி பண்ணே அது போக இல்லாம நெறைய தண்ணி குடிச்சே இன்னொன்னு வந்து எனக்கு நல்ல கரெக்ட் டைம் தூங்கினே பத்து மணிக்குலா தூங்கிடுவே கரெக்டான தூங்கிட்டு அந்த மாரி எட்டு மணி நேரம் மினிமம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்கணும்னா நம்ம நல்லபடியே டயட் ஃபாலோ பண்ணி உடற்பயிற்சி அந்த மாரி பண்ணப்போ வந்து நம்முடைய எடைய வந்து உம் கண்ட்ரோல்குள்ள வர மாரி தோணுது எனக்கு இன்னொன்னு இரு ரொம்ப இம்பார்டன்னு சொன்னப்போனா மன அழுத்தம் மன அழுத்தத்தை வந்து நம்ம குறைச்சா மட்டும்தா நம்ம வந்து கரெக்டான டயட் ஃபாலோ பண்ண முடியிலான ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லா வேலயு பண்ண போவு அந்த நேரத்துல நம்ம சாப்பிடாம இருக்கப்போ வந்து இந்த மாரி பாடி உள்ள உடம்புல வந்து வீக் ஆகுது எப்பொலுதுமே நம்ம வந்து ஸ்ட்ரெச்ச குறைச்சி மகிழ்ச்சியா வாழ்வததுனால மட்டுதான் ஆரோக்கியமா வாழ முடியும் சொல்லுவே நா இன்னொரு விஷய என்னன்னா எடை குறைப்பதுக்கு வந்து ஒரு முக்கிய-முக்கியம் வந்து ஒரு-ஒரு நாள் மட்டுமே ஒரு நாள்ல மட்டும் டயட் இருந்து நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் போதாது ஆறு மாசம் மேக்சிமம் மூணு மாசம் கன்டினுஸ நம்ப பலோவ் பண்ணணு அதுக்கு வந்து எட எடையை குறைக்கணு அந்த மாரி இருந்தா நம்ம ரொம்ப பொறுமியா தொடர்ச்சியா முயற்சி தே முயற்சிட்டா மட்டுந்தா நம்ம வந்து எடைய குறைக்க முடியும் இதோட பழக்கன்னா ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் நல்ல தூக்கங்கள் அது மாரி என்னன்னா அரிசி வகைகள் மாவு சத்து அந்த மாரி சேர்க்கறது பதிலா புரதசத்து உள்ள உணவுகள வந்து நம்ம சாப்பிட மூலம் வந்து வைட்ட குறைக்க முடியும்ன்னு நான் சொல்லுவேன் தோழி
கண்டிப்பா அதே மாரி நீங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ்லா எடுக்காதீங்க இந்த ம க்கானா அதுக்கப்பறோ இந்த பாப்கான் இதெல்லா நீங்க வந்து அதெல்லா வித்தவுட் ஆயில்ல ஃபிரை பண்ணக்கூடியது சரிங்களா அது கொஞ்ச சால்ட் கொஞ்ச அது நீங்க பெப்பர் பவுடர் போட்டு அத ஸ்நாக்ஸா எடுத்துக்கோங்க கான வரத்து வச்சுக்கோங்க சுண்டல் வரத்து வச்சுக்கோங்க இந்த மாரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணு சொல்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்ட்ட ஃபீலு இருக்கும் வெயிட் லாஸ் ஆகுற மாரி இருக்கும் இதெல்லா வெயிட் வந்து ரெடியூஸ் பண்றக்கூடியதா சரிங்களா நெய்ல ரோஸ்ட் பண்ணி சாப்ட்டா மட்டுந்தா அது இது குண்டாகும் கானோலாம் டெய்லி எடுத்துக்கோங்க கொஞ்ச வறுத்து வச்சிட்டு பெட்ரூம்ல வச்சுக்கோங்க அதிகமா எந்த இடத்த டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க கண்ணுல பார்க்கும் போதேல்லாம் ஒரு வாய் எடுத்து-எடுத்து-எடுத்து போட்டு சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்பு வந்து கொள்ளு வந்து இளைக்கு சரிங்களா அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா தண்ணி நீங்க நெறைய எடுத்துக்கோங்க ஸ்லோ வாக்கிங் உங்க ஜீரக தண்ணி அதிகமா எடுத்துக்கோங்க இந்த மாரி எடுக்கும் போது ஓம தண்ணி ஜீரக தண்ணி காலையில வந்து ஹாட் வாட்டர் குடிங்க மூணு வேலைக்கு சாப்டத்துக்கு அப்புறம் ஹாட் வாட்டர் குடிங்க இந்த மாரிலா இருக்கும் போம்போது உங்களுக் வந்து வெயிட் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் நீங்க பாலோ பண்ணுங்க சிக்ஸ் மந்த் பாலோ பண்ணலே போதும் சரிங்களா ஓகே உங்கட்ட பேசுனத்துக்கு மிக்க-மிக்க நன்றி மீண்டும் இணைப்பில் சந்திப்போம் ஓகே வா பாய்